தோழி கட் பண்ணி விட்
நா பேசுறது உங்களுக் கே கேக்குதுங்களா தோழி
ஆ கேக்குது ஏ கட் பண்ணட்டீங்க
நா எங்க தோழி கட் பண்ணனே அதுவே கட் ஆயிடுச்சு பேசிட்டே இருக்கும்போது
ஓ
என்னடா இது அப்படின்ட்டு பா பத்தா எ போனே கட் ஆயிடுச்சு உங்க குரலே எனக்கு கேக்கல
உங்களது நானு ஹலோ ஹலோன்னு சொல்லிட்டே இருக்கே நானு ஆனா போன்லா கட்ட ஆல எனக் இது ஹலோ ஹலோ சொல்லிட்டு இருந்தே
நீங்க ஹலோலோ சொல்றீங்க நா இங்க தெரியாம பேசிட்டே இருக்கறே என்னா டா பதிலுக் எதுவுமே வரமாட்டேங்குது அப்படின்ட்டு பாத்தா போனே
டிஷ் கனெக்ட்ன்னு வந்துச்சு அதுக்கப்புறோ
அப்படியா நா கட் பண்ணல அதுவே கட் ஆயிடுச்சு சேரி ஓகே நம்ம மறுபடியு பண்ணி பாக்கலா அப்படின்ட்டு பண்ணே தோழி ஊர்ல உங்க ஊர்ல மர செடி நெறைய இருக்கா தோழி அங்க மாமழம் செடி
சின்ன வயசுல வந்து எங்க அவளுடைய அப்பாவோட வீட் ஊருக்கு போவோ அங்க வந்து ஒரு மல்கோவா மாம்பழம்னு கேள்விப்பட்டுருக்கீங்களா
ஆமா ஆமா கேள்விப்பட்டிருக்கே
அது வந்து ஒரு ஒரு அடி அந்த மாரி தா வளந்திருக்கு
சேரி
அந்த அளவு ஒ என்ன சொல்றது ஒரு ஒரு வயசு பாப்பா எந்த அளவுக்கு வளந்திருக்கு
சேரி
அந்த ஹைட் தா அந்த மரமே இருக்கு மாங்காவே கீழே அப்படியே தரை தரய தொட்டு இருக்கோ
அப்பிடியா அவ்ளோ அவ்ளோ குட்டியா
அம்மா மரோ குட்டி ஆனா மாங்கா வந்து பெரிய மாங்கா
ஹாஹோ அந்த மாரி நா பாத்ததே இல்லை இது வரைக்கு
அந்த மாங்கா வந்து காயிலயே செம்ம இனிப்பா இருக்கு
ஓ சூப்பர்
அத்த வந்து அந்த வக்கீல்லா எத்துனு வந்து பழுக்க வைப்பாங்களா ஒரு மூணு நாளு
ஆ
அப்பிடியே சம்ம டேஸ்ட்டா ஒரு தேன் எவ்ளோ இனிப்பா இருக்கு
சேரி
அந்த அளவுக்கு வந் இனிப்பா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு அந்த மாம்பழம் எனக்கு காயா சாப்பதுக்கே ரொம்ப புடிக்கு
அவ்ளோ நல்லா இருக்கும்மா தோழி அந்த மாபலோ
நாங்க ஊருக்கு வருபோதெல்லா ரெண்டு மூணு அது வந்து தோட்டோ வச்சிருக்காங்க
சேரி
சொந்தக்காரங்க தா போங்க அதாவது கா எந்த மாரி அவங்க எங்களுக்கு
ரிங் தந்து
அவங்க வச்சிருக்காங்க அந்த மேரி ஆ எல்லாரு போயிட்டு அது உள்ள எடுக்க முடியாது புச்சுடுவாங்க தோட்டக்காரங்க சுத்தி மா நடுவுல மட்டு மாம்பரோ சுத்தி வந்து தேக்கு இருக்குல தேக்கு மரோ
ஆமா
அது போட்டு வச்சிருப்பாங்க யாராச்சு ஆால் போனா அந்த தேக்கோட இல சவுண்ட் கேட்போ பாஸ்ட்டா
சேரிங்க சே
ஆனா ரொம்ப நல்லா இருக்கு
அதே மாரி எனக்கு ஒரு இது இருக்கு மெமரிஸ் இப்போ நம்ம ஸ்கூல் டேஸ்ல பாத்தீங்கன்னா இங்க ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா நெறைய செடிங்க மாம்பழ செடிங்க பப்பாளி செடி இந்த கொய்யா கா அப்புறமா சீத்தாபழம் இந்த மாரி நெறைய செடிங்க இருக்கு மாம்பழம் செடி பாத் பாத்தீங்கனா நெறய இருக்கு வெகு வெகையான இந்த கோத்தாபுரி மா மாம்பழோ அப்பறமா பாத்தீங்கனா மேல பாத்தீங்கனா தோல் பச்ச கலர்ல இருக்கு உள்ள பாத்தீங்கனா அப்டியே சம இனிப்பா இருக்கு எல்லோயிஷ் எலோயிஷ் செம்ம எல்லோயிஷ் ரெட் அந்த மாரி கலர்ல இருக்கு சாப்டா நீங்க அப்டியே நெஜமா அவ்ளோ இனிப்பாயிருக்கு அந்த மாம்பலோ பாத் தீங்கனா அந்த எங்க ஸ்கூல்ல கடச்சுட்டு இருந்தது நெறய நானே என்ன பண்ணுவே மரத்ல நல்லா ஏறுவே எனக்கு மரத்ல ஏறது ரொம்ப புடிக்கு ஒரு தடவ இதே மாரி மரத்ல ஏறி ஸ்கூல்ல இந்த மாம்பலோ எல்லா ப நல்லா பறிச்சு -பறிச்சு கீழ தூக்கி போட்டுட்டுயிருந்தே டக்குன்னு மிஸ்ஸு வந்துட் டாங்க மிஸ்ஸு வரத பாத்துட்டு ஏ கீழ எறங்கு இருந்த பசங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பாத்தாங்க ஓடி போயிட்டாங்க நா என்ன பண்ணே மிஸ் வர்றது அப்டியே கையில நெறய ரெண்டு மூனு வெச்சிருந்தே எனக்கு பேலன்ஸ்கு கை புடிக்க முடியல்லனு ஒரு மாம்பலோ கீழ விழுந்துடுச்சு மிஸு மேல அதுவு மண்டைல அது என்ன ஆயிடு ச்சு மிஸ் என்னடா இது மாம்பலோ கெடச்சிச்சுன்னு எடுத்து பாத்துட்டு மேல பாக்குறாங்க செடியில நா ஒக்காந்துருக்கே
அஹ்
அது பாத்துட்டு எங்க மிஸ்ஸு எப்டி மா நீ மேல போன கீழ -கீழ விழுந்து கை கிய்யு ஒட ஞ்சு போயிடுச்சுன்னா என்ன ஆகுறதுக்கு அப்டின்டு மிஸ்ஸு திட்றாங்க அப்புறமா என்ன பண்ணாங்க நா எறங்ர வரைக்கு நின்னு பாத்துட்டேயிருந்தாங்க அவ்ளோ ஹைட்டுக்கு ஏரிட்டியேமா எப்டி எறங்குவ நீ கீழ-கீழ விழுந்து கை கீ ஒடஞ்சிடுச்சுன்னா யார் பதில் சொல்றது உங்க அம்மா அப்பாக்கு அப்டின்டு மிஸ்ஸு திட்டுறாங்க என்ன செரி நானு என்ன பண்ண தைரியமா ஒன்னுயில்ல அப்டின்டு கீழ எறங்கிட்டே பாத்து கீழ எறங்கி வந் த போகும்போது காது புடிச்சு அப்டியே மிஸ்ஸு என்ன ஒரு கிளாஸ் எடுத்துட்டாங்க அப் புறமா எங்க அம் மா வந்தாதா அப் ம் உன்ன விடுவே அப்டின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு நாளு என்ன பண்ணாங் க எங்க அம்மாக்கு கால் பண்ணி கூப்புட சொல்ட்டாங்க. எங்க அம்மா வீட்டுக்கு எங்க வீட்டுக்கு வந்து நா சொல்றே இந்த மாரி நா ஏறினே எங்க மிஸ்ஸு பாத்துட்டாங்க இந்த மாரி சொன்னா விழுந்து விழுந்து சிரிக்குறாங்க ஒரு சைடு சிரிச்சுட்டு எங்க ம்மா என்ன பண்ணாங்க இந்த மாரி மிஸ்ஸு உங்களுக்கு கூப்பட்றாங்க நீங்க வரணுமா வந்து பேசுமா அப்டி ன்னா எங்க அம்மா இல்ல நா வரவே மாட்ட அப்டின்னு கை தூக்கிட்டாங்க எங்க அப்பாவு வர அப் பாக்கு எல்ல அலவுடே கெடையாது நா அங்க படி ச்சது ஆ கேல்ஸ் ஸ்கூலு அங்க பாய்ஸ் யாருமே அலவ் கெடையாது
ஓ ஏ அப்டி பொ ஆ கேல்ஸு ஸ்கூல்ல கூட நா பட்ச்சே ஆனா எங்க ஸ்கூல்லல்லா அந்த மாரி இல்லே
எங்க ஸ்கூல்ல அந்த மாரிதா வெறு எங் பேரண்ட்ஸ்னா அம்மாதா வரணு அப்பா எல்லா வரக்கூடாது உள் ள அலவுடே கெடையாது கேட்
அப்ப அம்மா இல்லாதவங்ளா என்ன பண்ணுவாங்க
ஆ இந்த மாரி தெ அந்த மாரி தெரில எனக்கு ஆ அந்த மாரி சுட்டுவேஷன் எனக் கு வர்ல அந்த வயசுல எனக்கு அது
ஐயோ இல்லிங்க நா சொல்றே இப்ப அம்மா சப்போஸ் அம்மா இல்லாம சில பேர் இருப்பாங்கல்ல அவுங்க என் ன பண்ணுவாங்கன்ற
மேபி அது ஹெட் மாஸ்டர் இருக்கிறாங்கல்ல கரெக்டா கேட்டு பக்கத்துலயே இரு க்கு அவங்க ரூமு அந்த மாரி பாக்கணுனா கூட அந் தே ரூம்ல போய் பாப்பாங்க யாருக் க்குமே ஜென்ஸு அதே மாரி டீச்சர் கூட ஜென்ஸ் டீச்சர் கெடயாது எங்க ஸ்கூல்ல அதுப் பாத்தீகன்னா அந்த முஸ்லிம் கேல்ஸ் ஸ்கூல அப்டினு அங்க பாத்தீங்கன்னா இது சென்னையில சென்னையில இந்த எக்ஸ்பிரஸ் அவன்யூ இருக் க்கு இல்லியா
ஆமா
அதுக்கு ஆப்போசிட் சைட்ல தா இருக் கு அது பாத்தீகன்னா அந்த ஸ்கூல்ல இந்த ஜென்ஸ் அலௌவுட் கிடையாது அதே மாரி தம்பி அண்ணன யாருமே கிடையாது அலௌட் கிடையாது இப்போ மே பி மாறி இருக்கலா நாங்க படிக்கும்போது யார் ரையும் அலோவ்டே பண்ண மாட்டாங்க உள்ள அந்த அளவுக்கு ஸ்டிட்டு
ஆ
நீங்க எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க தோழி
நான் வந்து சென்னையிலதா தோழி படிச்சோ ஒரு அம்பத்தூர்ல ஒரு ஸ்கூல் படிச்சே நா வந்து மொத்தே ரெண்டு ஸ்கூல் படிச்சிருக்கே
சேரிங்க தோழி
ம் முகப்பேர்ல ஒரு ஸ்கூல் படிச்ச பஸ்ட்டு அதுக்கப்புறோ அம்பத்தூர்ல ஒரு ஸ்கூல்
ஆ சேரிங்க தோழி நீங்க படிச்சது கேர்ள்ஸ் ஸ்கூல்லா தோழி சேரிங்க தோழி அங்க பாய்ஸு எல்லா அலோட
இல்ல அந்த மாரி இல்ல பேரண்டட்ஸ் அந்த மாதிரல்லா ஆளோடு பாய்ஸ் எல்லாம யாரு வரமாட்டாங்க அங்க
ம்
யாராச்சு வந்து கூட்டு போறதுக்கு அப்பா அண்ணே அந்த மாரி வருவாங்கல்ல அவங்க எல்லாருமே அலோடு
எங்க ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா ப பேரன்ட்ஸ்ல இந்த மாரி அப்பா வந்தா கூட இந்த கேட்டு உள்ள அந்த ஹெட் மாஸ்டர் ரூம் வரைக்கு விடுவாங்க அது வரைக்கு அது உள்ள நம்ம ஸ்கூலுக்கு போறோல கிளாஸ் ரூம்க்கு அந்த அந்த தாண்டி எல்லா அலோடு கிடையாது கேட தாண்டி ஹெட் மாஸ்டர் ரூம் வரைக்கு அலோடு இப்போ சப்போஸ் நீங்க கேக்குற மாதிரி இப்போ அம்மா இல்ல அது பசங்க எல்லா இருந்தாங்கன்னா எப்படி அப்படின்னு கேட்கும்போது அந்த மாரி அந் தா ஹெட் மாஸ்டர் ரூமுக்கு கூப்ட்டு அந்த மாரி பேசுவாங்க நினைக்கிறே ஏன்னா அந்த மாரி சுட் சுச்சுவேஷன்ல நா எனக்கு தெரியல இருந்தாலு ஆனா வந்தா கூட இந்த ஹெட் மாட் மாஸ்டர் ரூம் வரைக்கு தா நீங்க பாத்தீங்கன்னா எங்க ஸ்கூல்ல ஆ ரொம்ப வருஷ வரைக் கு இந்த இதுல இருப்பாங்கல்ல உட்கார்ந்துட்டு கேட் கிட்ட கூர்கா அது கூட லேடீஸ் வச்சிருந்தாங்க
ஆ
அந்த அளவுக்கு நா படிக்கும்போது எங்கள் ஸ்கூல அவ்வளோ ஸ்ட்ரிக்டா இருந்துச்சு ஆ மேபி இப்போ எப்படி இருக் க்குன்னு தெரியல எனக்கு
உம்
வாட்ச்மேன் கூட ஜென்ஸ் கிடையாது லேடிஸ் தா இருந்தாங்க அந்த மாரி அந்த ஸ்கூல்ல ஸ்ட்ரீட இருந்துச்சு இப்போ நெறைய மாறிடுச்சு இப்போ பாத்தீங்கன்னா இங்க ஸ்கூல்ல அந்த டைம்ல எங்களுக்கு தமிழ் லாங்குவேஜே அ அவ்வளவா இது முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல இப்போ அந்த ஸ்கூல்ல தமிழ் லாங்குவேஜ் வந்துருச்சு செகண்ட் லாங்குவேஜா
ஆ ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ் அப்புறோ செகண்ட் லாங்குவேஜ் தமிழ்
நாப்பா இருந்துச் சு ரெண்டு இருந்துச்சு
இப்ப ஆனா ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் தா தமிழ்தான
இல்ல நா படிக்கும் போது எப்படி இருந்துச்சுன்னா ஆ ஃபர்ஸ்ட் லாங்குவவேஜ் இங்கிலீஷ் செகண்ட் லாங்குவேஜ் உருது அந்த மாரி இருந்துச்சு நாங்க படிக்கும்போது தமிழ்ழே அங் அவ்வளவா இ கெடையாது இருந்தாலும் மெ ப் ஒரே ஒரு மிஸ் இருப்பாங்க இந்த அ ஆ இ ஈ எல்லா சொல்லி தருவாங்க அது எனக்கு வர கூட இல்ல அந்த டைம்ல சரியா எனக்கு தெரியவும் இல்ல ஆனா அது அதுக்கப்புறமா இப்ப பார்த் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் இங்கிலிஷ் செகண்ட் லாங்குவேஜ் தமிழ் அந்த மாரி எடுக்கறாங்க நான் படிச்சது ஃபுல்லாவே உடுது
நீங்க அப்ப எப்போ எந்த இயர் அப்ப படிச்சுருக்கீங்க
நானா நான் முடிச்சு பதினஞ்சு வருஷம் ஆயிச்சு ஸ்கூல் முடிச்சே
ஓ ஆ இல்ல அதுதான் எந் ரொம் எயிட்டீனா இல்ல நைன்டீனா
நைன்டி தான் நான் நைன்டி கிட் தான் ஆ நான் முடிக் க்கும்போது என்னன்னா டூ தௌசண்ட் டுவெல் இருக்கும்
நீங்க டுவெல்த் முடிக்கும் போதா
டென்த்து தான் படிச்சேன் அங்க நான் கரஸ்சுல தான் டுவெல்த் முடிச்சேன் ஆ டென்த்து முடிச்சுட்டு வீட் சுட்வேஷனுக்காக வேலைக்கு போயிட்டேன் டென்த் முடிக்கும் போது டூ தௌசண்ட் டுவெல்ல முடிச்சேன் ஆமா டுவெல்லோ தர்டினோ சம் டுவெல் தேர்ட்டின் தான் ஆ போப்டீக்கெல்லாம்நான் வேலைதான் பண்ணிட்டு இல்ல இதுக்கு அப்புறமா கரஸ்ல போட்டுதான் பிளஸ் டூ முடிச்சேன் படிக்கணும் ஆசையா இருந்துச்சு ஆ இருக்கேன் என்னப்பா சொல்றீங்க இருக்கேப்பா லவென்து டுவெல்த்து நம்ம என்ன வேணா கூட படிச்சுக்கலாம் நீங்க டென்த் பாஸ் ஆயிருந்தா நீங்க டுவெல்த் படிக்கலா
அப்ப டென்த்தே பாசாவாதங்களா
டென்த்து பாஸ் ஆக்கணு ஃபர்ஸ்டு அது கூட இருக்கு
ஓ
நீங்க பிரைவேட்டா போயிட்டு இந்த மாரி நா டென்த்ல இந்த சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிட்டே அப்படின் சொல்லி கேட்டீங்கன்னா அந்த ரெண்டு சப்ஜெக்ட் து என்ன ரெண்டா ஒன்னா எவ்வளோ சப்ஜெக்ட் சொல்றீங்களோ அந்த சப்ஜெக்ட் மட்டு உங்களுக் க்கு எக்ஸாம் எழுதுதுக்காக இருக்கு அந்த மாரி பெசிலிட் ட்டிஸ் இருக்கே இப்போ எல்லா இருக்கு தோழி இப்போ ஃபர்ஸ் சு மாதிரி கிடையாது
அது அது இல்லைங்க தோழி நா என்ன சொல்றேன்னா இப்ப வந்து ஒரு பத்து வருஷத்து முன்னாடி கூட சில பேரு ஒரு அஞ்சு வருஷத்து முன்னாடி முடிச்சு அந்த மாதிரி
ஆ இப்போ கூட காலேஜ் படிக்கலா
இப்ப ஆ ஆ இல்ல எக்ஸாம் பெயில் ஆயறாங்கன்னு வச்சுக்கோங்க டென்துல அவங்க வந்து இப்ப அப்படியே உடச் ஏ ஒரு அட்டம்டு எழுதுவாங்கல்ல எல்லாரு போயிட்டு ஃபெயில் ஆனவங்கல்லா
ஆமா ஆமா
அந்த இயர் அந்த இயர்ல எழுதும்போதுதா எழுந்த முடியுமா இல்ல இப்ப வேற இயர் எழுத எழுத முடியல எனக்கு ஆ இப்
இந்த பசங்க எழுதுறாங்கல்ல இப்போ இந்த வருஷ ஆமா இந்த பா வருஷ பசங்க எழுதுறாங்கல்ல இப்ப பத்தாவது பப்ளிக் எக்ஸாம் எடுத் எழுதுறாங்க அப்படின்னா அந்த மாரி டைம்ல தா எழுத முடியு
ஆ அதா வருஷத்துக்கு ஒன் டைம் மட்டு தா வரும் அது
ஆமா ஒரு தடவ இல்ல ரெண்டு தடவ கூட இருக்கு
ஓ சேரிங்க சேரிங்க தோழி